ஆ ஹலோ ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருகே
ஆ எப்டி போது உங்களுக்கு நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஆ நா இன்னைக்கி முட்ட கொழம்பு
நீங்க செஞ்சதா
இல்ல எங்க அம்மா
ஆ உங்களுக்கு செய்ய தெரியுமா முட்ட கொழம்பு
ஆ தெரியு
அப்டிங்களா பரவாலயே ம் எப்டி செய்யணு சொல்லுங்க
ஆம் எண்ணெய போட்டு வெங்காயோ தக்காளி அதுக்கு அப்புறமேட்டா ஆ ம் இது ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டா கொஞ்சமா மஞ்சத்தூள்
ஆ
அப்பற நம்மளுக்கு ஸ்பைசஸ் வேணுனா சிக்கன் மசாலா தூள் கரம் மசாலா தூள் என்னென்ன தூள் இருக்
ஆ எல்லா தூளும் போட்டுருவிங்களா
நம்மளுக்கு ஸ்பைசஸ் தேவனா போட்டுக் கலா போட்டு எங்க அம்மா வந்து டீசண்டா செய்வாங்க நம்ம வந்து கொஞ்சொ வேற மாரி செய்வோ சோ அதனால எல்லா தூள்லயு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா தண்ணியு
ம்
தண்ணிய போட் டு கொஞ்ச பாயில் ஆகு அப் முட்டய உடச்சி ஊத்தி ஒரு கலக்கு கலக்கி லைட்டா உப்பு போட்டு அது கொஞ்ச பாயில் ஆனதுக்குப்பறமேட் ட டேஸ்ட் நல்லா இருக்கான் பாத்து சாபலா டேஸ்ட் நல்லா இல்லனா தூக்கி போட்டுறலா
நல்லா இருக்கே ஆ இனிமே நீங்க செஞ்சீங்கன்னா அப்டிதா செய்வீங்க போல டேஸ்ட் நல்லா இருந்தா சாப்டு இல்லையா தூக்கிப் போடு ஹோட்டல்ல ஆட்ரு பண்ணு ம்
ஆமா லைட் நா சமைச்சதுல்லா இல்ல எங்க அம்மா செய்வாங்க சோ அத னால பிடிக்கு அவ
ம் சரி சரி ம் இன்னிக்கு நா வந்து ரசோ செஞ்சே ஆ இன்னிக்கு நா நா வந்து ரசம் செஞ்சே அதுக்கப்புற இன்னிக்கு மட்டன் ஃபிரை செஞ்ச
ஓ மட்டன் ஃபிரைல்லா செய்வாங்களா
ஆமா மட்டன்ல பெப்பர் ஃப்ரை சொல்லுவாங்கல அந்த மாரி அந்த மாரி ஃபிரை கொஞ்சொ தொக்கா இல்லாம ஆ ஆ அப்படி லா எப்டி
நானு உங்கள மாரிதா ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆனா இப்ப இல்லம்மா இப்போ வந்து இப்ப எப்படி நானா ஃபுல்லாவே என்னது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஷா எதுக்குமா
இல்ல சமைக்கிறதுக்கு கேக்குற
ஃபை இயர்ஸ் ஆகுதுமா ஆமா ஃபைவ் இயர் இது ஆயிடுச்சு பையனுக்கு எதுவுமே தெரியாதுமா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு செரி டீ போட கூட தெரியாதுமா ஆக்சுவலி என்னோட மாமியா தான் எல்லாம் சொல்லி் கொடுத்தாங்க ஒன் இயர் அவுங்க எல்லாமே சொல்லிக் குடுத்துத்தாங்க ம் இப்போ வந்து எல்லாம் ஆல் ஓவர் கிச்சன்ல வந்து நான் தான் நிப்பேன்
ஓகே ம் பரவால்ல மட்டன் சமைக்கிற அளவுக்கு போயிருக்கீங்களே அது கொஞ்சம் ஹார்டாவேர இருக்கும் ம் ம் ம் ம்
இதுல நீங்க மட்டன்ல்லாம் சொல்றீங்கம்மா
இல்ல மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும்ல
இல்ல எல்லாருக்கும் ஒரே ஆக்சுவலி நானும் அதுதான் நனைச்சேன் நானும் இதுக்கு முன்னாடி வந்து அது கொஞ்சம் ஹார்டு அ மட்டன் பீப் இப்ப அந்த ஐட்டம்ஸ் தான் ரொம்ப ஹார்ட் பட் அதெல்லாம் இல்ல ஹலோ பட் அதெல்லாம் இல்ல நாம வந்து சமைக்க சமைக்கதான் தெரியும் போல நமக்கு இப்பிடி இப்பிடிதான் அப்பிடின்னு
ஏன்னா அந்த ப்ராசஸே கொஞ்சம் நம்மளுக்கு பயமா இருக்குது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கிற மாரி இருக்கும் அந்த
இல்ல இன்னிக்கு இன்னிக்கு செஞ்ச ப்ராசஸ் பாருங்களே உங்களுக்கே ஈஸியாயிடும் மட் மட்டன் வந்து சின்னாத கட் பண்ணி குக்கர்ல போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சால்ட்ட போட்டுட்டு அதுல இருக்க மட்டன் தண்ணி இருக்கும்ல்ல அதெல்லாம் குக்கர்ல வந்து வந்து குக்கர் மூடாம டிரை பண்ணினோம் சரிங்களா அதுக்கப்பறம் நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்கல ஸ்மெல் ஆன தண்ணி அததுோட தண்ணி அது வந்து ஃபுல்லா டிரை பண்ணிட்டு அதுக்கப்பற ஒரு அதா இஞ்சி பூண்டு விழுது அப்பறோ உப்பு அப்பற மஞ்ச பொடிய எல்லா போட்டுட்டு தண்ணி போட்டு வேக வச்சுடுவ அது அது கடையில அக்கவுண்ட் டிரான்ஸ்வர் பண்ணி அதுல வந்து எல்லாமே மொளகாப்பொடி கரம் மசாலா சீரகப்பொடி தனியா எல்லா போட்டு ஆவி போட்டுட்டு அது சிம்ல கொஞ்ச மீடியம் ஃபிளேம்ல வச்சிட்டு மூடனும் அவ்ளோதா அத வந்து த்தீரி மினிட்ஸ் நல்லா வேக வச்சி அது தண்ணியா இருக்கறது கொஞ்ச தண்ணியானா ரொம்ப இருக்கக்கூடாது கொஞ்ச வாஅட்ரியா இருந்தா அது என்ன ஆகும் ஊற ச் மட்டன்ல ஃபுல்லா ஊறிடு அப்போ நம்ம வந்து ஆயில் போடறதாலா ஃபுல்லா தண்ணியு ஃபுல்லா ஆப் அப்சர்வாய் கொஞ்ச இப்பிடி சொல்றது காஞ்சி போன மாரி ஆயிடு அது ஃபுல்லா அதுக்கப்பற மேல பெப்பர் பொடி அண் தென் கொத்தமல்லி பொட் அவ்வளோதா ஃபினிஷ்
பரவாயில்ல ம் கொஞ்ச ஈசியாதா இருக்கு போல ம் ம் கொஞ்ச ஈஸியாதா இருக்கு
செரி நா நா சமைக்கும் போதுதா உ ஓ இதெல்லா ஈஸியா பண்ணலாமான்னு தோணுது
ஓகே
ம் அதுதா நீ நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க என்ன செய்வீங்க
ஆ நா வந்து இப்ப டீ எங்கம்மா டீ போட சொன்னாங்க சோ அதனால டீ போட்டுட்டு சும்மா அந்த சின்ன சின்ன ஒர்க்லா முடிச்சிட்டு உக்காஞ்சிட்ருக்கே
ஆ டீ தா போட்டுருக்கே
ஓகே
இ பரவால்ல டீ போட்றீங்களே நாலா அதுவும் போட மாட்ட ம் நாலா எதுவுமே செய்ய மாட்ட வேலைய முடிச்சுட்டு வந்து அவ்ளொதா மால்லாக்க படுத்துருவ எங்க அம்மா போட்டு குடுப்பாங்க ம்ம்
இங்கியு எப்பயாச்சு தா எப்பய்மேல்லா இல்ல எப்பயாச்சு அவங்க சொன்னா இங்கியு அதேதா எப்பயாச்சு தா போடுவ
ம் ம் ம் ம் ம் அதுக்கப்றோ வீட்ல என்ன ஃபேவரட் டிஷ் சொல்லுங்க
நம்மளுக்கு பீஃபு பீஃப் இருக்குல்ல
பீஃபா
ஆம்மா பீஃப் கரி கொஞ்சொ நல்லா செய்வாங்க
நானு பீஃப் ஃபேவரெட்ங்க ஏன்னா இன்னிக்கி எனக்கு என்ன சொல்லுங்க எனக் பாப்போசிட்டு என்னோட ஹஸ்பண்ட் நல்லா சாப்புடுவாரு பீஃப்வு எங்க வீட்ல எங்க மாமியாருக்கு பீஸ் புடிக்காத்
ஓகே அப்ப உங்க வீட்ல செய்ய மாட்டீங்களா
தேமாட்டோ அதெல்லா தொடவே கூடாது
ஓ ஓகே அப்ப நீங்க எப்டி சாப்டுவீங்க
எங்க அம்மா எங் எங்கம்மா சாப்புட மாட்டாங்க ஆனா எங்கம்மா செய்வாங்க அப்புடி இல்லன்னா எங்க மாமியார் சொல்டாங்க நா தொட மாட்டேமா நா வேணா வாங்கி தந்துற்ற நீ செஞ்சுடு அப்டினு சொல்லுவாங்க சொல்லிட்டாங்க சோ அதால அவங்க வாங்கி குடுத்துருவாங்க பீஃப் பீஃப் நா செஞ்சுடுவ
ஓகே
ம் அது எனக்கு ரொம்ப புடிக்கு நாங்க மோஸ்ட்லி ஆமா அது எங் எங்க நானு இவரு வீட்டுல அடிக்கடி சாப்புட மாட்டோ பீஃப் எப்ப வா சு ஒருவாட்டி திரி மந்த்ஸ் ஒரு வாட்டி திரி மந்த்ஸ் ஒரு வாட்டி கூட இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு வாட்டி அந்த மாரிதான் பீஃப் சாப்புடுவோ வீட்ல வெளில நா நாங்க அடிக்கடி சாப்புடுவோ
ஓகே
ம் அதுக்கப்றோ என்ன புடிக்கு உங்குளுக்கு
அப்றோ இந்த நண்டு
செவன் டுவன்டி இருக்கு ம் ம் அப்றோ நம்மளுக்கு ஹெவி கிருகுல வந்து பீச்ல வந்து ஹெல்த் பெனிபிட்ஸ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கோல்டா இருக்குறவுங்களா பீஃப் சாப்புட்னுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ஆஸ்துமால்லா வ ராதா சிக்கிரமா
ஓகே
ஆமா அதுல இல்ல சில நல்ல பெனிஃபிட்ஸ் சிலது இப்ப ஒரு சில டாக்டர்ஸ் ரெக் ரெக்கமெண்டே பண்ணுவாங்க தெரியுமா பீஃப் சாப்புடுங்க ஆமா நானே நறைய டாக் ட்ரு கிட்டந்து கேள்விப்பட்ருக்கேன்
ஓகே
ம்
ஆமா அதுல நறைய இந்த மட்டன் தா
உங் உங்க வீட் வீட்லல்லா சாப்புடுவாங்களா
ஆ எங்க வீட்லல்லா சாப்புடுவாங்க நல்லா சாப்புடுவாங்க
ம் ம் ஆ எ எங்க அக்கா மாமால்லா சாப்புடுமா
ஆ சாப்டுவாங்களே நல்லா சாப்டுவாங்க அமா எங்க மச்சான் தா நல்லா சாப்டுவாரு தேடி தேடி சாப்பிடுவாரு
இனிமே செஞ்சு தாரே
அவர்ட்ட கேட்டா போது எந்த ஸ்பைஸ் எங்க இருக்கு அப்டின்னு
தோ இங்கேயு எங்க வீட்டுக்கார வந்து எந்த தேயு விடமாட்டாரு எந்த ஹோட்டலு விட மாட்டாரு இல்ல அவருக் அவருக்கு தெரியாத ஹோட்டல்லே இல்லைங்க இப்ப ஃபார் எக்ஸாம்ப் ஒரு மன்னடியில காமாட்சி எக்ஸ்பிரஸ்ஸுன்னு இருக்கு நீங்க எல்லாரு போங்க நல்ல ஹோட்டல் அது அமா காமாட்சி எக்ஸ்பிரஸ் ரொம்ப ரொம்ப நல்லா எக்ஸ்பிரஸ் ஹோட்டல் அது
ஆஹ்ஹா
அங்க ரொம்பவே நல்லா இருக்கு அங்க இருக்க டிஷ் எல்லா ரொம்பவே நல்லா இருக்கு சேரிங்களா அது வந்து ஒரு பெரிய ஹிட்டன் ஸ்பாட் மாரி என்னோட ஹஸ்பண்ட் போயி அவருக்கு எப்டித்தா தெரியுன்ட்டு தெரியுதுன்னு தெரில இதெல்லா
உம்
இம் இப் இப்ப நாங்க வழக்கமா ஆக்கிட்டோ ஆனா அது ஃபேமிலி ரெஸ்டார் மாரி ஆமா நீ நீங்க போயு ஒரு வாட்டி என்னா என்ன ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு அங்க எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே இல்லாம நல்லா இருக்கு அந்த காமாட்சி எக்ஸ்பிரஸ்ல நீங்க எல்லா எல்லாமே இருக்கு மீல்ஸ் இருக்கு ஆமா நீங் நீங்க லொக்கேஷன் போட்டு பாருங்க அதுல மீஸ் இருக்கு பிரியாணி இருக்கு துன்ன பிரியாணி எக் டிஃபன் இருக்கு அங்க என்ன பெஸ்ட்னா டிஃபன்னு பெண்ணு தோசான்னு ஒண்ணு இருக்கு அந்த பேஃபஸே அதுதா
என்ன தோசைபென்ன தோசையா
பி இ என் என் அ பேங்களூர் தோசா அது அதுதா ரொம்ப ஃபேமஸ் இருக்கதுலயே ம் டைம் ஆயிடு போலா நம்ம அப்புறோ பேச்லா பய் அ